ஹலோ ஆஹ வணக்கம் சொல்லுங்க
எப்டி இருக்கீங்க
ஒரே நிமிஷம்
ஆஹ்
ஆஹ் இங்க தங்கி இருக்கேன் ரூம் எடுத்து துறைப்பாக்ஙம் பக்கத்துல நேட்டிவ் திருவண்ணாமலை ஆமா இல்ல இல்ல திருவண்ணாமல ஹலோ
ஹலோ
சரி சொல்லு
ஆஹ் வணக்கம்
உம் வணக்கம் வணக்கம்
ஆஹ் நல்லா இருக்கேன் நீங்க எப்டி இருக்கீங்க ஆஹ் முடிஞ்சிருச்சு நீங்க சாப்பிட்டீங்களா
முடிஞ்சு முடிஞ்சு
உம் அஹ் என்ன பத்தி பேசலாம் இன்னக்கி
ஆஹ் எத பத்தி வேனா பேசலாம் நீங்க சொல்லுங்க
ஆஹ் பணம் பத்தி பேசலாமா
ஆஹ் பேசலாம்
உம் நீங்க சொல்லுங்க பணம் வந்து இப்ப வந்து ரொம்ப முக்கியமா ஆயிடுச்சு ஒருத்தர் உங்கள வாழ்க் கீழ முன்னாடி ஒரு பத்து ரூபாய இருந்தா கூட பெரிய விஷயமா இருக்கு ஆனா இப்ப எல்லாம் பாத்தா ஒரு பத்தாயிரம் ரூபாய இருந்தா கூட அது வந்து பத்தவே மாட்டேந்து ஒரு ஒரு சந்தோஷமோ ஒரு திருப்தியோ கெடைக்கவே மாட்டேங்கிது அது வந்து எப் இப்டி என்ன நெனக்கிறீங்க அத பத்தி நீங்க
அதாவது ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியோ இல்ல பத்து வருஷத்துக்கு முன்னாடியோ வந்து பாத்தீங்கன்னா பணத்தோட தேவைகள் வந்து கம்மி என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா இன்னக்கி காலையிலே இன்னைக்கு மூணு வேலை நாங்க நிம்மதியா சாப்பிட்டா போதும் அதுதான் வந்து பணம் அதுக்கு தேவையான பணத்த மட்டும் நாங்க சம்பாதிரிச்சா போதும் அப்படின்ற மாரிதான் வந்து இருந்தது இன்னும் பண்டைய காலத்து எல்லாம் வந்து பணன்ற வந்து ஒரு விஷயமே இல்லை எல்லாமே பண்ட மாற்று முறை எங்க வீட்டுல இது விளைஞ்சிச்சு இது பண்ணும் இது நான் உங்க கொடுக்குறேன் நீ இது எங்களுக்கு கொடுங்க அப்படின்ற மாரிதான் போயிட்டு இருக்கும்
ஆமா ஆமாங்க
இருக்கிற காலகட்டத்துல பணன்றறதுதான் வந்து எல்லாமே ரீசன் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் ஏதாவது ஒரு தேவை இருக்குது எல்லாருக்கும் ஏதோ ஒரு தேவ இருக்குது அவங்களுக்கு ஹாஸ்பிட்டல் தேவ அவங்க வீட்டில் யாருக்கோ வந்து நோய் வாய்ப்பிருக்கலாம் அதனால அவங்களுக்கு ஹாஸ்பிட்டல் தேவைய இருக்கலாம் ஒருத்தர் வந்து ஒரு காஸ்டயூம் வாங்கறிறதுக்கு புடிச்சிருக்கு அதனால எனக் அந்த மாரி தேவ இருக்கலாம் இல்ல இப்ப இருக்கிற ஆஹ் காலகட்டத்துக்கு நான் எல்லா அபிரேட் ஆகணும் எல்லாரு வீட்லயும் கம்யூட்டர் இருக்கு எல்லாரு கையிலயும் போன் இருக்குஹ் எல்லாரரு கையிலயும் போன்யே அபிரேடான போ வச்சிருக்காங்க எனக்கு அது வேணும் மத்தவங்கள பார்த்து வர ஆச தான்
ஆமா கரெக்டா சொன்னீங்க ஆமா
சினிமா படத்த பாக்குறோம் ஒரு நடிக நல்ல ட்ரெஸ் போட்டிருக்காங்க ஒரு ஹீரோ நல்லா டிர காஸ்ட்டூம் போட்டிருக் அத பாத்து நம்மளும் ஏன் போடக் கூடாது அப்டின்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணுவோம் உடனே ஒரு லோன வந்து வாங்கி அந்த பொருளயோ அந்த இதுவையோ வாங்குறோம் அத கட்ட முடியாம கடசில கடனாலியா நிக்குறோம்
ஆமா ஆமா
எது தேவயோ அத மட்டும் நமக்கு பூர்த்தி பண்ணா போதும்ன்ற நெலமைக்கு எப்போ நம்ம வரமோ அப்போ வரைக்கும் இந்த பணத்தோட ஆச ஓயாது யாரா இருந்தாலும் சரி நீங்களா இருந்தாலும் சரி நானா இருந்தாலும் சரி அந்த மாரிதான்
ஆமா ஆமா
பணத்த வந்து கரெக்டா செலவு பண்ண கத்துக்கணும் நம்ம நூறு ஒரு நூறு ரூபா சம்பாதிக்கிறோம்னா அதுல முப்பது ரூபா் நமக்குன்னு ஒரு சேவிங்ஸ்ல எடுத்து வக்கணும் சேமிப்பு பண்ணி வக்கணும் இருபது ரூபா அத்தியாவசிய தேவைக்கு எடுத்து வக்கணோம்
ஆமா
அந்த மாரி வச்சால் ஒழிய நம்ம யாருகிட்டயும் கடனாலியா நிக்காம ஒரு வாழ்க்கையே ஒரு நிம்மதியா வாழ்ந்துட்டு போ முடியும்
ஆமா
எந்த வேல கெடச்சாலும் நம்ம வாழ்ந்துறலாம் இல்லன்னு வைங்களேன் நம்ம வந்து கடைசி வரைக் இதா வாழ்க்க இது பணத்த நோக்கி ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியது தான் எல்லா பொருளையும் வாங்கிட்டு எல்லா பொருளுக்கும் இஎம்ஐ போட்டுவிட்டு எல்லா பொருளுக்கும் பணங்க கட்ட முடியாம லோன் ஆபிஸ் வாசல்லயும் பேங்க் வாசல்லயும் பினான்ஸ் ஆபிஸ் வாசல்லயும் நின்னுகிட்டு அவங்களுக்கு பதில் சொல்லிக்கிட்டு இந்த மாதிரிதான் இருக்கும்
உம் ஆமா அதான் ஆமா கரெக்டா சொன்னீங்க முன்னாடிலா பாத்தீங்கன்னா ஆமா சம்பாரிக்கிறதுன்றது அர்த்தபட்ஷம் ஆனா அந்த செலவு பண்ற முறை வந்து நம்ம மொத்தமே மாத்திட்டோம் இப்போ முன்னாடி ஒரு ஒரு ஒரு ஆயிரூபா கைல வச்சிருக்கோம் அப்டின்னு ஒரு ஒரு காசா அது போம்போது நம்மளுக்கு அந்த அரும தெரியும் கொறஞ்சுக்கிட்டே வர்றது இல்ல நம்மளுக்கு காசு இல்லாம போயிடும் அப்டிங்கறது இப்ப எல்லாமே நம்ம ஆன்லைன் டிரான் சக்சன ஆக்கிட்டோம் நம்மோ இஷ்டத்துக்கு அது ஒரு ஒரூபா ஆனாலு அதுலதா பே பண்றோ ஆ ஆயர்ரூ பண்ணாலு அதுதா எனக்கு தள்ளதுனால எனக்கு வந்து ஒரு யோசன இருக்கு அதனால நம்மளுக்கு அந்த காசோட மரியாதையோ அந்த காசோட மதிப்போ நம்மளுக்கு தெரியாம போயிடுச்சு ஏன்னா காசெல்லா தொட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப வருஷங்கள் ஆன மாரி இருக்கு கிட்டத்தட் ட மாசோம் கூட வச்சுக்கலா ஏன்னா சம்பளமு நம்ம கைல வாங்கறது எல்லாமே ஃபோன்ல வந்து அப்டிப்படியே பே பண்ணிறோ நம்ம காச தொட்டுப் பாக்கறதே அபூர்வமா இரு க்கு ஒரு சின்ன கடைக்கு போனா கூட ரோட் டு சைடுல இருக்க கடைக் கு போனா கூட அவங்க கியூ கியூ ஆர் கோடு வச்சிருக்காங்க ஆமா ஸ்கேனர் வச் வச்சிருக்காங்க நம்ம ஸ்கேன் பண்ணிட்டு வந்துர்றோ அ அதனால அந்த காசோட மதிப்பு தெரியல இப்ப வந்து நம்பளுக்கு மட்டு இல்ல நம்ம பிள்ளைகள் அடுத்த வர பிள்ளைகளுக்கே வந்து அதோட மதிப்பு தெரியறது இல்ல
காசுன்னா என்னன்னு தெரியாது அடுத்து வர ஜென்ரேஷனுக்கு கா காச நாங்க பாக்கலயேன்னுதா சொல்லுவாங்க எல்லாருமே இப்பயே எங்க வீட்ல இருக்க கொழந்தைங்கல்லா காசு இல்ல அப்டின்னு சொன்னோனா ஆ இது ஃபோட்டோ பண்ணு அவங்களுக்கு வந்து அது ஸ்கேனு அது தெரியல குட்டி கொழந்தைங்க வந்து பண்ணு ஏதாவது ஒரு கடையில கேக்கறாங்க அப்டின்னா ஃபோட்டோ பண்ணு ஃபோட்டோ அவங்களுக்கு தேவ அவங்களுக்குத் தெரிஞ்சது வந்து கேமரா ஆன் பண்ணி ஃபோட்டோ எடுக்கணு ஃபோட்டோ பண்ணு ஃபோட்டோ பண்ணு அந்த மாரிதா வந்து சொல்றாங்க என்னடா ஃபோட்டோ பண்ணுன்னு த்தா கடைசில அவ வந்து ஸ்கேன் பண்ணி ஜி
ஆஹ் ஆமா ஆமா கரெக்டா சொன்னீங்க எனக்கு ரெண்ர வயசுல கொழந்த இருக்கு இப்ப நம்ம கிட்ட காசு இல்ல நம்ம இது வாங்க வேணா அப்டின்னு சொன்னா உடனே ஃபோன்ல பண்ணிக்கலா ஃபோன்ல அனுப்பிக்கலா ஃபோன்ல அனுப்பிக்கலா அப்டிங்கறது
போன்ல இருக்கிற பணமு ந ம்ம சம்பாரிச்சாதா உண்டு இல்ல போட்டு வச்சாதா உண்டுன்றது அவங்களுக்கு தெரியல ஆமா இப்ப நமக்கே வந்து நம்ம செலவு பண்றதே தெரியாமதான பண்ணிட்டு இருக்கோ என்னைக்கு இன்சஃபிஷியண்ட் பேலன்ஸ்னு வருதோ அன்னைக்கி தா நம்ம வந்து ஸ்கேன் பண்ணி பா இது பேலன்ஸ செக் பண்றோ ஏன் பண்ணிருக்கோன்னு ஹிஸ்ட்ரி எடுக்குறோ மாச கடைசில என்னைக்கி இன்சஃபிஷி யண்ட்னு பேலன்ஸ் வருதோ அதுவரைக்கு நம்ம பணத்தை பாக்கறது இல்ல இந் இது முன்னாடிலா பர்சல பணத்தை வச்சிருப்போம் பணத்தை எடுத் இருக்கும் போது இன்னும் நூறுபா தான் இருக்கு இன்னும் இருரநூறுபா தான் இருக்கு இன்னும் பத்து ரூபா தான் இருக்கு இன்னும் இருபது ரூப தான் இருக்குன்ன நமக்கு கணக்கு தெரிஞ்சு தெரிஞ்டே இருக்கும் கையிலிருந்து ஒரு காச கொடுக்கும் போது பர்சுல ஆஹ் ஆயிரம் ரூபா வைக்கும் போது பத்து பத்து ரூபா நோட்டு ஆயிரம் ரூபா வைக்கும்போது குண்டா இருக்கும் அது குறைய குறைய குறைய குறைய காசு குறையும்போது நமக்கே மனசு கஷ்டாமா தான் வரும் அதுக்கப்பறம் காசு இல்லைன்னும் போது
ஆமா
ஆனா இப்பதான் நமக் கண்ணுக்கு தெரியாம காசு போ செலவு பண்றோம்ல மாசம் ரீசார்ஜ் பண்ணனும் ஆஹ் ட்ரெஸ் வாங்கணும் மா போனுக்கு ரீசார்ஜ் பண்ணணும் டிவிக்கு ரீசார்ஜ் பண்ணணும் இன்டர்நெட் ரீசார்ஜ் பண்ணனும்
ஆமா
எவ்வளோ வேலை இருக்குல்ல ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சிருந்தா அதுக்கு பே பண்ணும் உம் வேற ஏதாவது பென் இ எம் ஐஸ்
ஆஹ் சேவிங்ஸ்சு ஆமா இ எம் ஐ தான் இப்ப ஜாஸ்தியா இருக்கு அதுதான் நீங்க சொன்ன மாரி ஒரு த்தவங்கள பாத்து பாத்து அந்த ஆசைகள் அதிகமாயிட்டே இருக்கும் முதல் ஆச பாத்தீங்கன்னா நம்ப வண்டி வாங்கிடணும்னு இருக்கும் வண்டி வாங்கி ஒரு வருஷம் கூட இருக்காது அ து நம்ப கார் வாங்கிர்லாம் ஏன்னா இப்ப எல்லாமே இ எம் ஐ தராங்க இ எம் ஐ தானே தராங்க கட்டி க்லாம்
இ எம் ஐ இன்றது ஒரு நம்மள ஒரு இதுவுல்ல சூழல்ல சிக்க வைக் கிற மாரி தான்
ஆமா ஆனா அது கட்டிட்டு அது வெளியில வர்றதுக்குள்ள அந்த ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் அந்த பைக்லோனு பைக்னா ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கார் பாத்தீங்கன்னா ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் ஆயிடுது அத காசு கட்டி நம்ம வெ வெளியில வர்றதுக்குள்ள அதுக்குள்ள நம்ப ஒரு ரொம்ப கஷ்டப்பட்டு வெளில வரோம் ஆனா அந்த கஷ்டப்படுறோம் ஆனா அர்த்தவங்க வச்சிருக்காங்க நம்ப கிட்ட இல்ல நம் ன்னு வாங்கிர்னும் எப்படி வாங்கறோம்லாம் அவங்களுக்கு தெரிய போறது லா நம்மளும் வாங்கிடணும் பெரிய காரா அது புது காரா அப்படின்ட்டு இப்போ அது அதனால அந்த காசோட மரியாதையோ மதிப்போ அதோட எதுவுமே நம்ப யாருக்குமே புரியறதுல்ல நம்ப நம்ப ஜென்ரேஷனுக்கும் அப்படிதான் இப்போ வர நம்ப பிள்ளைகளோட ஜென்ரேஷனுக்கும் இன்னும் மோசமா இருக்கும் இன்னும் அவங்களாம் அவங்களுக்கெல்லாம் ஒண்ணுமே தெரியாது நம்ப அம்மா அப்பா எல்லாம் பார்த்தீங்கன்னா காசு எப்படி காசு எப்படி செலவு பண்ணணு பாத்து பாத்து செலவு பண்ணிருப்பாங்க நம்ப அத கேட்டுதான் வளர்ந்திருக்கோம் பட் நம்மளயே இப்படி மாறி இருக்கோம் அப்படின்னா அடுத் த்து வர பிள்ளைகளுக்கு வந்து நம்ப சொல்ல போறது இல்ல ஆமா காசு பாக்காம வராங்க ஆமா ஆ
இப்பெல்லாம் வந்து நம் ம அம்மா அப்பா கிட்ட ஆமா கரெக்ட்டு இப்ப நம்ம அம்மா அம்மா கிட்ட எல்லா இது கேட்கலாம கேக்க வேணாமானு வந்து அவங்கிட்ட காசு இருக்குமா இருக்கு இருக்காதானு ஒரு நம்ம யோசிப்போம்
ஆமா
நம யோசிப்பு ப்போ நமக்கு அவ்ளோ ஆஹ் யோசிச்சுதான் வந்து ஒரு ஒரு பொருளையோ இல்லையோ இல்ல வேற ஏதோ இதுவையோ கேட்போம் ஆனா இப்ப வரப்பசங்கள அப்டில்ல எனக்கு வேணும்
ஆமா ஆமா இப்பயே வேணும் ஆமா ஆமா கரெக்டா சொன்னிங்க இப்பயே வேணுன்னு கேட்பாங்க எது கேட்டாலும்
உ அதுக்கு நீ உண்ட காசு இல்லன்னா நான் என்ன பண்றது ஆமா அப்டின்ற நிலைமையிலதான் இப்ப போயிட்டு இருக்கு இருக்கு அடுத்து வர காலகட்டம் எல்லாம் வந்து நம்மளே வந்து இந்த அளவுக்கு மாறி நம்மல்லாம் வந்து சின்ன வயசுல காசை பாத்து காசை கஷ்டப்பட்டு இப்ப கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு ஒரு நிலைமைக்கு வரோம்னா இது இதுக்கப்புறம் வரவங்க எல்லா வந்து அதை பத்தி என்னன்னே தெரிய மாட்டேங்குது சம்பாரிக்க தானே எப்டியனா சம்பாரிச்சிக்கலாம் அதுல என்ன இருக்குது நல்லா இப்ப என்ன நல்லா சம்பாரிக்கணும் நல்லா செலவு பண்ணணும் அவ்ளோ தான் இப்ப இருக்க பசங்களோட கான்செப்ட்
ஆமா எப்டி வேணாலும் தப்பான வழியில கூட சம்பாரிச்சிடணும் எப்டியோ ஒன்ன சம்பாரிக்கணும் ஆமா செலவு பண்ணணும் ஆமா கரெக்டா சொன்ணிங்க அ அதனால தான் இந்த
யாருக்கும் மதிக்கிறது கிடையாது யாருக்கும் எது பண்றது கிடையாது எல்லாம்ப்பா அந்த படத்துனால நெறைய பேர் கெட்டு போறாங்க
உம் அதுதான் பண்ணி நிஜம் நடக்கிறத வச்சு படம் எடுக்கறாங்களா இல்ல பட வச்சு நெஞ்சம் நடக்
தெரியல ஆனா படத்துல இருக்க மாதிரிதான் இப்ப மாறுறாங்களா இல்ல வர்ற ஜென்ரேஷன் அப்டிதான் வருதான்து
உம் சேரிங்க சரிங்க நம்ம இந் இந் இது எடுத்து பேசுறதுக்கு ரொம்ப நன்றி ஆஹ் சரிங்க பேசுறேன் ஆமா